கம் தோழி தோழி வணக்கம் கேக்குது தோழி உங்களுக்கு கேக்குதுங்களா ஆ சாப்ட்டீங்களா தோழி
ஆச்சுமா
சரிங்க தோழி சரிங்க இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பத்தி பேசலாம் தோழி
இசேவ மையத்த பத்தி பேசலாமா அதுல நறைய டவுட் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க ங்க
சரிங்க தோழி நிச்சியம்மா
ம்
இசேவை மையங்கிறது வந்து தனியார்லயு இருக்குது அரசாங்கத்திலயு இருக்குது இரண்டிலுமே வந்து நமக்கு பாத்தீங்க அப்டின்னா அனைத்து வகையான சேவைகளுமே நமக்கு வந்து கெடைக்கு
ம்
ஆனா வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க இசேவை மையத்துல வந்து ஆ கட்டணம் வந்து சிறிது குறைவா இருக்கு
ம்
தனியார்ல வந்து கட்டணம் ஒரு இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய் கூடுதலாக இருக்கு அதுக்கு காரண என்ன அப்டின்னா அவங்க அதுக்கு தனியா கடைக்கு வாடக தரணு அது போக அந்த மிஷின் பயன்பாட்டிற்காக அவங்க வந்து சிறிது தொகைய வந்து அ கூடுதலா வந்துட்டு நமக்கு சொல்லுவாங்க மத்தபடி இரண்டிலியுமே கெடைக்கக்கூடிய அ சு சேவைகள் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தா இருக்கு இதுல என்னென்ன சேவைகள் பத்தி சொ தெரிஞ்சுக்குணு சொல்லுங்க தொடர்ந்து பேச்லா
ஆ இதுல வந்து ம் பிறப்பு இறப்பு சான்றிதழ் அப்புறோ அந்த அ ரேஷன் காட்ல நேம் ஆட் பண்றாங்க எடுக்குறாங்க இல்லியா அதெல்லா இதுல இருக்கா அ அப்புறோ பேன் காடு ரேஷன் இந்த ரேஷன் காடு இதெல்லா நமக்கு ரெடி பண்ணி தருவாங்ளா புதுசா ஒரு வே வாங்கணு அப்டீனா இ சேவ மைய
ம் ம்
யிமா
என்னென்ன சேவைகள் இதுல இருக்குன் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க விருப் பப் பறீங்க சரிங்ளா ஆ சரிங்க தோழி இதுல வந்து பாத்தீங்கன்னா அனைத்து வகையான சேவைகளு இருக்கு நா வந்து ஒரு ஏழெ ட்டு சேவைகள் வந்து சொல்றே
செரி
அதாவ்து முதல் பட்டதாரி அ சான்று வந்து வாங்கலா உங்க குடும்பத்திலியே அவங் கதா முதல் பட்டதாரியா இருந்தா முதல் பட்டதாரி சான்று வந்து வாங்கலா வேலையில்லா பட்டதாரி வந்து நம்ம வந்து எதாவ்து மாதந்தோறு பணம் பெறணு அப்டின்னா வேலையில்லா பட்டதாரி சான்றிதழ் வந்து இங்க தருவாங்க விதவை சான் றிதழ் வந்து தருவாங்க அதே மாதிரி வந்து பாத் தீங்கன்னா ஆதார் காடு பேன் காடு இதெல்லாமே வந்துட்டு இங்க வந்து எடுத்துக்லா அதுக்கப்புற வந்து பாத்தீங்க அப்டீனா திருமண உதவி தொகை வந்து பெற்றுத் தருவாங்க
அ ஹ
அதுக்கப்புறௌ வந்து பாத்தோம்னா பேன் காட்ல வந்து நம்ம எதாவ்து பெயர் மாற்ற செய்யணு அல்லது முகவரி மா ற்றம் செய்யணு அப்டினா நிச்சயமா அது வந்து இதுல செஞ்சிக்லா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நலவாரிய அட்டைகள் வந்து எடுத்து தருவாங்க நலவாரிய அட்டைங்கிறது வந்து பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஆறுலருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை
ஆ
சொல்லுங்க தோழி
அந்த நலவாரிய திட்டோ யாருக்கு பயன்பட்றது
நலவாரிய திட்டம் வந்து அனைத்து வயதினருக்கும் பயன்படு குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆ ஆறாம் வகுப்பு முதல் கல்லூரி வரைக்கி வந்து அவங்க வருடத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக் கொள்ளலாம் ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் அந்த மாதிரி வந் து இருக்கு பெரியவர்கள் வந்து நலவாரிய அட்டை வந்து வெச்சிருக்காங்க அப்டீனா நிச்சயமா அவங்களுக்கு வந்து இப்ப தையல் தொழில் செய்யிறாங்க அப்டினா தையல் மிஷின் வந்து மானியத்தில வாங்கிக்லா அவுங்க என்ன தொழில் செய்யிறாங்ளோ அந்த தொழில் சம்பந்தட்ட ப சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்து நல நல வாரியத்தின் க அட்ட மூலமா போனாங்க அப்டின்னா அவுங்களுக்கு மானியத்துல வாங்கிக்லா இல்ல பொருள் எதுவு வாங்கல அப்டினாலு அவுங்களுக்கு அறுவது வயதுக்கு மேல் மாதம்தோறும் ஆயிரம் ரூபாய்லருந்து ஆயிரத்தி எரநூறு ரூபாய் வரைக்கி அவங்களுக் வந்து ஊக்கத்தொகையா அரசிடமிருந்து நிச்சயமா அவுங்களுக் வந்து கிடைக்கும் தோழி
செரி இப்ப இந்த இந்த ஆறாங் கிளாஸ்ல இருந்து பன்னெண்டா கிளாஸ் வரைக்கு பயன்பர்றாங்க இல்லயா இது வந்து கவர்மண்ட் ஸ்கூல்ல படிச்சாதா வாங்க முடியுமா இல்ல பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சாலு வாங்க முடியுமா
இல்ல தோழி அவுங்க எதுல்ல படிச்சாலு வாங்கலா ஆனா எல்லா கொழந்தைகளு வாங்க முடியாது பெற்றோர்களுடை ய ஆண்டு வருமானம் வந்து மூன்று லட்சம் இரண்டரை லட்சம் அந்த மாதிரி ஒரு அ குறிப்பிட்ட தொகை வந்து அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்கு அன்று அந்த மொத்த தொகைக்குள்ள இருக்கறதனுடைய அ தொழிலாளர்களுடைய கொழந்தைகள் மட்டு தா அத வந்து வாங்க முடியு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கொழந்தையினுடைய தாய் தந்தையர் வந்து அரசாங்க உத்தியோகத்துல இருக்க கூடாது அதாவது ஓட்டுநராகவோ அல்லது தையல் தொழில் செய்பவர்களாகவோ அல்லது சலவை தொழில் அந்த மாதிரி ஒரு பத்து இருவது தொழில்கள் வந்து குடுத்துருக்காங்க அந்த தொழில் செய்யும் ம நபர்களுன் உடைய கொழந்தைகளுக்கு மட்டு தா இந்த அரசாங்க உதவி வந்து அப்ளை பண்ணி வாங்க முடியு தோழி
சேரிமா யா இது நா யாருக் யாருக்காவது நம்ம சொல்ல சொ சொல்றதுக்காக தா நானு கேட்டன்ட
செரிங்க தோழி
வேற என்னென்ன இருக்குமா அதுல இன்னு
இதுல வந்து பாத்தீங்கன்னா நா வந்து என்னுடைய மகனுக் கு கூட நா வந்து வாங்கியிருந்தே இந்த நலவாரிய கார்டு இந்த நலவாரிய கார்டு வந்து கொழந்தைகளுக்குன் சொல்லி தனியா வந்து குடுக்க மாட்டாங்க
ம்
கொழந்தைகளுடன் பெற்றோர்களுக்கு சேர்ந்து தா வந்துட்டு குடுப்பாங்க
ம்
ஆ அவ்வாறு குடுக்கும் போது நம்ம ஆ ஒரு ஒன்பதாம் வகுப்புல வந்து பா த்தீங்க அப்டின்னா ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து வருடத்துக்கு ஒரு முறை வந்து அரசாங்கம் குடுத்தது பத்தாம் வகுப்பு படிக்கிறாங்க அப்டின்னா அவங்களுக்கு வந்து ஆ ஒரிஜினல் சான்றிதழ் வந்ததுக்கப்புறோ ஒவ்வொரு முறையு நம்ம வந்து அப்ளை பண்ணணு அரசாங்கம் வந்து அ அவங்ளா விருப்பப்பட்டு தரமாட்டாங்க இப்ப பத்தாவது முடிச்சுட்டா திரும்ப இ சேவை மையத்துல போய் நாங்க இது முடிச்சிருக்கோ அப்டின் சொல்லி ஒரு நூத்தம்பதுரூவாயோ இரநூறுவாயோ முன்னூறுவாயோ செலுத்தி ஆ அவங்க வந்து அப்ளை பண்ணுனா மட்டுதா இந்த நலவாரிய கார்டுனால வரக்கூடிய நலத்திட்டங்கள் வந்து பயன்பெற முடியு இத
முடிச்சதெல்லாமு சேர்த்து குடுக்கணுமா
ஆ மார்க் ஷீட் வந்து நம்ம குடுக்கணு தோழி ஆனா மதிப்பெண் அடிப்படையில வந்து இது குடுக்க மாட்டாங்க அவங்க பத்தாவது முடிச்சிருந்தா போது அதிக மதிப்பெண் எடுத்திருக்கணு அப்டின்னெல்லா எந்த ஒரு குறியீ ட்டு கெடையாது பத்தாவது முழுமையா தேர்ச்சி பெட்ருந்தா போது அந்த மா திரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இ சேவை மாதிரியே இப்ப நெறைய வந்து அ கூட்டுறவு பண்டங்களு வந்துட்டு நெறைய வந்துருக் க்கு அங்கேயு வந்து அவுங்க வந்து சிறு சேமிப்புகள் அந்த மாதிரி வந்துட்டு பண்ணலா நம்ம வந்து கோப்ரைட்டிவ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க அங்க வந்து பாத்தீங்க அப்டின்னா சிறுசேமிப்புகள் வந்து பண்ணலா ஆர் டி பண்ணலா அல்லது மொ த்த தொகை முதலீடு பண்ணலா பிக்ஸட் டெபாசிட் பண்ணலா
ம்
ஆ அந்த மாதிரி அது அங்கயு பலதரப்பட்ட அ சிறுசேமிப்பு முறைகள் வந்து இருக்கு அவுங்களுக்கு தேவைனா அவங்க வந்து அவங்களுடைய மொத்த தொகையிலிருந்து எழுவது சதவீதம் கடன் பெற்றுக் கொள்ளலா கடனுக்குண்டான வட்டி வந்து அந்த கூட்டுறவு வந்து மக்களுக்கு எவ்ளோ வட்டி ம் அவுங்க நிர்ணயிச்சிருக்காங்ளோ அதை விட இரண்டு சதவீதம் கடனுக்கு வந்து நம்ம கூடுதலா கட்டணு
அது எத்தன வருஷ கட்டீனா அது கடைக்கு
அது வந்து நம்மய ஆர் டி போட்றப்ப எடுக்கிறம எடுக்கிறத பொறுத்துதா தோழி இப்ப ஒருத்தவங்க வந்து மொத்த தொகை பிக்ஸட் டெபாசிட் போட்ருக்காங்க அ ஒரு அதாவ்து ஒரு லட்சோ போட்றாங்க ஒரு வர்ஷத்துக்குல தா போட்றாங்க அப்டின்னா அவுங்குளுக்கு மூன்று மாதம் அல்லது நான்கு மாதம் வெயிட்டிங் பீரியட் இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்துக்கு ஒவ்வொரு வெயிட்டிங் பீரியடு வந்து இருக்கு அது முடிஞ்சது முடியிற ஓரத்துல அவுங்க எடையில வந்து கடன் எடுத்துக்கலா அந்த முதிர்வு தொகை வர்றதுக்குள்ள அவு ங்க வட்டியோட அந்த கடன வந்து திருப்பி செலுத்திடணு அப்டி இல்ல அப்டின்னா அவுங்களுடைய முதிர்வு தொகைகள்ல வந்து கழிச்சுட்டு மீதி தொகைய வந்து நமக்கு வந்துட்டு தருவாங்க தோழி
செரி செரி நல்ல விஷ்ய நெறைய தெரிஞ்சின்ட்டே வேற என்னமா இருக் கு வேணு
நிச்சயமா தோழி இதுல வந்து பாத்தீங்கன்னா நெறைய வேலை வாய்ப்புகளு வந்து தராங்க இ சேவை மையமாகட்டு அல்லது இந்த அ கூட்டுறவு பண்டக சாலை ஆகட்டு இதுல வந்து நம்ம பகுதி நேர வேலைவாய் ப்பா எடுத்து கூட நம்ம இந்த அ அதாவ்து பணம் சேமிக்க கூடிய விழிப்புணர்வை நம்ம அனைத்து மக்களிட த்திலையு நம்ம வந்து அ எடுத்துரைக்கலா அதுவு வந்து ஒரு சமூக சேவைகள்ல ஒன்னா தா வரு கூடவே அவுங்களுக்கு ஒரு சிறு வருமானமு வரு பெரிய வருமான எதிர்பாக்க முடியாது ஏன்னா இது வந்து மத்தவங்களுக் கு மத்தவங்களையு நல்ல விதமா வாழ வச்சு நம்மவு நல்ல விதமா வாழக்கூடிய ஒரு செயல் அதனால பெரிய ஒரு அ இத ஊதியத்த வந்து எதிருபக்காம அ சிறு தொகை ஆனால் அ சமூகத்துக்கு நல்லது செய்யும் பணியாக இது வந்து கருதப்படுது
ஓகே ஓகே
நீங்க எந்த மாதிரியான சேமிப்புகள் வந்து செய்வீங்க தோழி
நா வந்து எல் ஐ சி போட் ஆர் டி ம் ஏ இந்த சீட்டு மட்டு நா கட்டுறது இல்ல ஏன்னா அது எனக்கு செரியா வர்றதில்ல ஆர் டி போட்டிருக்கே அப்ரோ போஸ்ட் ஆபிஸ்ல மாசோ ஐநூறுபா கட்டுவே அதே மா அதுக்கப்ரோ எல் ஐ சி கட்டியிருக்கே இது மூணு பண்ணியிருக்கே
சரிங்க தோழி சரிங்க நல்ல பழக்கம் நிச்சயமா தொரந்து அந்த சேமிப்பு பழக்கம் வந்து நம்ம உயர்த்திக்கலா உயர்த்தும் போது நிச்சயமா அது நமக்கு தேவைப்படும் காலத்தில் வந்து அது நமக்கு வந்து கை கொடுக்கும் அதாவ்து த்து மாதத்தவணை அப்டிங்கற ஒரு இ எம் ஐ ல போயி சிக்கிக்கிறத வந்து நம்ம மாத்திக்குணு அப்டின்னா நிச்சயமா நம்ம சேமிப்பு பழக்கம் அதிகம் ஆகும் போது நம்ம அந்த கடன் வாங்கும் பழக்கம் வந்து நிச்சயமா ஆ குறைய ஆரம்பிக்கும் இதுக்காகவே நெறைய விழிப்புணர்வு கூட்டங்கள் எல்லா வந்துட்டு இதுல நடத்துறாங்க ஆ அதே மாதிரி நம்ம தொரந்து ஆ பகுதி நேர வேலை வாய்ப்புகள் வந்து நெறைய இருக்கு இது மூலமா நெறையா இளைஞர்களுக்கு க்கு பெண்களுக்கு வந்துட்டு நெறைய வேலை வாய்ப்புகளும் வந்துட்டு ட்டு வழங்கப்படுது அரசாங்க அங்கீகாரம் பெ ற்ற நிறுவனம் அப்டிங்கறனால இதுல வேல செ செய்யறவங்களு ஒரு நிம்மதியா சந்தோஷமா வந்து வேல செய் செய்ய முடியு நிச்சயமா இவ்ளோ வேலைகள் வந்து செய்யணு அப்டிங்கிற ஒரு கட் கட்டாயம் மெல்லா கிடையாது விருப்பப்படும் நேரத்தில்
மாற்றுத்திறன் மாற்றுத்திறனாளி கூட இதுல இருக்காங்க ஈ சேவை மையத்துல
நிச்சயமா தோழி நிச்சயமா அ
ஆல எங்கியு ந ஓடி ஆடி பா வேல பண்ண முடியாது இந்த மாரி ஒரு இருக்கும்போது அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப உபயோகமா இருக்குமா இது
உபயோகமா இருக்கு அப்ரோ இந்த நூறு நாள் வேலை திட்டம் அதுக்கான அட்டை போட்டு தரது அந்த மாதிரி பல்வேறு ஆ செயல்கள் வந்து இவங்க எளிய கட்டணத்துல செஞ்சு தராங்க கம்யூனிட்டி அ சர்டிபிகேட் எடுத்து தரது பர்த் சர்டி கேட்டு பிறப்பு சான்று இறப்பு சான்று ஆ விதவை சான்று எல்லாமே நன்றி தோழி நன்றி வணக்கம்
சந்திக்கலாம்
ம்